ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மாதாங்க இருக்க நீங்க என்ன பண்ற
தூக்கோ வர்லயா தோழி ஒங்ளுக்கு
நடுவுல கொஞ்ச லைட்டா வர மாரி இருந்துச்சு இப்ப இல்ல
சேரிங்க சேரிங்க
ம் ஒங்ளுக்கு வருதுங்ளா
எனக்கு நா எப்போதூ ஒரு ரெண்டு மணி ஆயிடுங்க தூங்றதுக்கு
ம் சரி சரிங்க ம் சேரி ஒங்க கிட்ட நா பிரைட் ஆகறதுக்கு டரிப்ஸு கேட்டேன்ல நீங்க சொன்னீங்ளா
பிரைட் ஆவறதுக்கு நீங்க நெறையா வந்து நீங்க இந்த மாரிலா யூஸ் பண்றீங்க பரவால்லயேங்க நானா வந்து ஆ ஃபுல்லாவே வந்து கெமிக்கல்ஸு நீங்க ஒரிஜினலாவே யூஸ் பண்றீங்க
இல்லைங்க அதுலதா ரிசல்ட் கொஞ்சோ கம்மியா தான இருக்கு
ரிசல்ட் கம்மியாருக்
சரி எனக் வந்துட்டு அந்த வாய சுத்தி அந்த கருமையா இருக்கு இல்லயா அது போறதுக்கு ஏதாது டிப்ஸு சொல்லுங்க
அது ஒங்ளுக்கு பனிக்காலத்துல வருதா
இல்லங்க இது நார்மலா இப்போ வந்துட்டு ரொம்ப எப்டி சொல்றது நீ த்தீ இந்த வாய சுத்தினா இந்த ஒதட்ட சுத்தி மட்டு கெடையாது ஆ ஆமா ஆம்மா அந்த மாரிதா பேச் பேச்சா அங்கங்க இப்ப கீழே மேல நெத்தில எனக்கு வந்து குட்டி நெத்தி
ஓக்கே ஓக்கே
சோ தைலொ அதெல்லா கொஞ்சொ ரொம்ப கொஞ்சொ தல வலிக்கு போது நா டேப்லெட்ஸ் அந்த மாரி எடுக்க மாட் ட தைலோ அந்த மாரி தடவுனா ஒருவேளா அந்
ஹார்மோன் இம்பேலன்ஸ் தா எல்லாமே அந்த ஆ இப்போ வந்து நீங்க வந்து கொஞ்ச ஹோம் ரெமடியா இந்த மாரி யூஸ் பண்றீங்க சோ இதுவே நீங்க யூஸ் பண்ணுங்க நீங்க கெமிக்கல்ஸ்ல்லா வாங்கி யூஸ் எப்டி இருக்குனு தெரியாதுல ஒங்களோட ஸ் கின்னுக்கு வந்து எப்டி இருக்குனு பிளம் நல்லாருக்கு பிளம்ல நீங்க எல் எல்லாமே யூஸ் பண்லா என்னன்னா ஃபேஸ் வாஸு அதுக்கப்பறோ வந்து ஆ சீரம்மு
ஆ
காஸ்ட்டு தாங்க ரொம்ப
ம்
பிளம் வந்து கொஞ்ச காஸ்ட்லி தா அது நல்லா இருக்குங்க அப்பறோ இந்த மில்க் பவுடர் ஃபேஸ் வாஸ் இருக்குல்ல ஆ இப்ப கோர்ட்லருந்து வந்துருக் இருக்குன்னு சொல்லிட்டு அது சூப்பரா இருக்கு ஆனா வந்து காஸ்ட்டு தா எல்லாமே க வெல போட் டன்னா நல்லாருக்கு அது அது காலி போது மனசு எல்லா கஷ்டமா இருக்கு திருப்பி திருப்பி வாங்கணு அப்டி சொல்லிட்டு அது ஃபைவ் ஹண்டரடு நெனைக்கே அதா இத்துணுண்டு டப்பா பொடி மாரி இருக்கு பொடி தா அந்த பொடிய வந்து கையில தட்டி நம்ம தண்ணிய ஊத்துனோனா நொர வரு அது நம்ம தேய்ச்சோனா கொஞ்ச நல்லா இருக்கு எனக்கு நல்லா தேய்ச்சி ஆ ரெகுலரா தேய்ச்சா நல்லா இருக்கு நா என்ன பண்ணுவே ஃபேஸ் வாஷ் அதாவது குளிக்கம் போது சோப் போட்டுப்பே இந்த நார்மலா இந்த சாய்ந்தர ஆனா மூஞ்சி கழுவோல அப்புற வெளிய போயிட் டு வந்தா மூஞ்சக் கழுவோந்தா ஆனா வந்து நம்ம தொடர்ந்து அத நல்லா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் போல அந்த பால்ல கோட் மில்க்ல இருந்து தயாரிச்சு சாங்க அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
இல்லங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னன்னா நானே வந்துட்டு ஆர்டரு போட்டுக்கலா கிளுஸரி
பிராண்டு
கோட்மில் சோப்பு வந்துட்டு பேஸு கிளஸரின் பேஸு நம்மளே ரெண்டு அந்த ரெண்டுத்துல மட்டுமே சோப் வந்துட்டு மேக் பண்ணலான்ட்டு யோசிச்சு வச்சருக்கே கொஞ்ச மௌண்ட் ரம் ச்சச் ஏதாது வந்க்த்னபாம்ப நெக்ஸ்டு ஆர்டரே அதுதா அலவரா ஜெில் வந்து நானூறு நம்ம நல்லா வாங்கணு வாங்கணு இந்த இப்போது வந்துட்டு என்ன பாரத்துருக்கே அப்டின்னாக்கா ஆ அந்த ஒரு ஐஸ்கிரீம் வருது இல்லயா
ஆமா
ஹோம்மெய்டு அதுஅதுதா ப்ரிபர் பண்ணலான்னு வந்திருக்க செய்லலில்லேங்கே இப்ப நா நல்லா பிரைட் யூஸ் பண்ணி அது நமக்கு பிரைட்டு ரிஸ்க் ரிசல்ட்டு் கெடச்சிருக்கு அப்டின்னும் போது தா நம்ம நம்ம சேல் பண்ண முடியு
ஆமா ஆமா
எல்லாருக்கிட்டயு உங்களுக் கு என்ன ரிசல்ட் வந்தது நீங்க போடுறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருந்தா தானே மத்தவங்க வாங்குவாங்க நார்மலா நார்மல் திங்கே அது தான
ஆமா ஆமா ஆமா
ஆக்சுவலா இதுல இப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எறங்கிருக்கா அது எனக்கு ஃப்யூச்சர் பிளான் இருக்கு. பட் நம்ப வந்து இம்ப்ரூவ் ஆயி நம்ம க்ரோ ஆனாதா நம்ம நெக்ஸ்ட் க்ஸ்ட்டு வந்துட்டு வெளியில இது பண்ண முடியு அதுக்கு வந்துட்டு எப் அப்டி நம்ம ஹோம்மேடுன்னு ட்ரை பண்ணுபோது ஸ்டார்ட் டிங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மந்த் ஆகு நமக்கு இனிஷியல்லா நமக்கு கொஞ்ச அதுல ரிசல்ட்டு கெடைக்கிறதுக்கு
ஆமாங்க கண்டிப்பா
ஆமா
அது நீங்க ரிசல்ட் உங்களுக்கு வந்தா தா நீங்க நெஸ்ட்டு குடுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியு இப்ப ஆனா நிறைய பேர் அப்டி பண்றாங்கங்க நிறைய இன்ஸ்டாகிராம்லன்னா ஹோம்மேடு தா
ஹோம் மேடு சூப்பு
ம் கோமேடு என்ன தலைக் இது தேய்ச்சா அப்டி ஆகுங்கிறாங்க இப்டி ஆகுங்கிறாங்க
ஆக்சுவலா நா வந்துட்டு தலைக்கு என்ன இப்போ இல்ல மேரேஜ்க்கு முன்னாடி வீ மத்தி ஒன்ஸே இல்லை மந்த்லி ட் வைஸ் அந்த மாதிரி சிம்பிலாம் அந்த மாரி தா அந்த இலை இருந்ததுன்னா அந்த இலை யூஸ் பண்ணணு வெந்தியம் இருக்குல்ல வெந்தியம் ஆ வேப்புல இது வந்து தண்ணில ஊற வச்சுருவேன் நைட்டு இல்ல கால் ஏர்லி மார்னிங் அது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊருனாலும் போதும்
ம்
அது அரைச்சி பேக் மாதிரி பொடுகு வராது முடி கொஞ்சம் ஷைனிங் இருக்கும்
ம் ம் சூப்பர் சூப்பர்
வேற எதுவும் நான் வந்துட்டு மாத்தி யூஸ் பண்ணது கிடையாது
ம்ம்
அத விட்டா அப்பிலையிலிருந்து இப்போ வரைக்கும் முன்னாடி அந்த நடுவுல நடுவுல ஸ்கூல் படிக்கும் போது அந்த மீரான்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் ஆயுள் வேரும் தெரியுமா
ஆமா எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காதுங்க அது ஒரு மாதிரி மயக்கம் வரா மாதிரியே இருக்கும்
அது வச்சு ஒரு சம்பவமே நடந்துச்சிங்க
என்னாச்சுங்க
ஜாஸ்மின் எண்ணெ வந்துட்டு நாங்க வாங்கணுமோ இல்லா யாராவது எங்களுக்கு கொடுத்தாங்களான்றது தெரியலா அந்த ஜாஸ்மின் எண்ணெ வந்துட்டு அந்த வாசனை வேற இருக்கும் இல்லையா எண்ணெ தடவுணும் என்ன தடவை ட்டு அது பக்கமேட்டா எண்ணெ தடவிட்டு ரெண்டு நாள் ஸ்கூல் போகும் போதல்லாம் எண்ணா வச்சிட்டு தானே தலை சீவிட்டு போவோம் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஷாம்பு போட்டா நொரையே வரலே
ம்ம்
எங்க அம்மா தான் அப்பெல்லாம் கொஞ்சம் குளிக்க வைப்பாங்க ஒரு தேர்ட் ஸ்டாண்ட்ர்ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் அதுதான் நொர வரவே இல்லை ஏன் நொரா வரல தலைல ஏன் நொர வரலே உன் தலையில ஏன்நொரை வரல அம்மா என்தலைல கொட்டி கொட்டி நீ என்னமோ பண்ணிட்டு அதுக்குதான் உன் தலையிலா நொரை வரல
உம்
ஒரு அந்த எண்ணைக்கு நொரை வரல ஏன்னா எண்ணெ கசராவே இருக்கு இருக்கும்போது ரெண்டு மூணு டைம் ஷாம்பு போட்டும் எண்ணெ வரல நொர வரல துணி சோப்பு போட்டு துணி சோப்பு இருக்குல்ல அதை போட்டு புளி இங்க வச்சும் நொர வரல
ஆ ஆ
அப்ப ரொம்ப என்ன அடுச்சாங்க எங்க அம்மா அடுச்சு இது பண்ணாங்க அப்புறமேட்டா அவுங்க குளுச்சாங்க ஆமா எனக்குமே நொர வரலா
அ என்னங்க என்னைய அடுச்சிட்டீங்ளே தெரியாமா ஆ
அந்த மாதிரி கொஞ்சோ நடந்திருக்கு அப்புற வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி ஏதாவது செல்லலா அப்டி வெக்கலா ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு நா ஏயித் ஸ்டாண்டட் படிச்சுட்டு இருந்தே அப்போ வந்துட்டு ஒரு பைய வந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான் வெச்சுக்கோங்களே எயித்து படிக்கும் போது எங்க ஆமா ஆமா ஆ நமக்கு அந்த டைமுக்கு நம்ள ஒருத்தவங்க சைட் அடிக்குறாங்கம்போது நமக்கு கொஞ்சோ நல்லாதான இருக்கு க்கு ஆனா நா எனக்கு அந்த இதெல்லா எதுவு தாட்ஸ்லா எதுவு கெடயாது அந்த டைம்ல இது என்னோட பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு நா சைக்கிள் ஓட்டிட்டு போனே
ஆ
சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அந்த பையனு அவனோட ப்ரெண்டு வந்துட்டு வழில நின்னு பேசிட்டு இருந்தாங்க பெரியம்மா வீட்டு அங்க ஸ்ட்ரீட்லே அவுங்க வீட்லருந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி தா நின்னு பேசிட்டு இருக்காங்க அது வந்துட்டு எப்டின்னா இப்டி சைக்கிள் எப்டி நிறுத்தாம குறுக்கால நி பத்தி பேசிட்டு இருந்தாங்க
உம்
நா போறேன் தெரிஞ்ச உடனே அந்த வழிய மறச்சாங்க
ஆ
ஆனா வந்துட்டு கொஞ்சோ சின்னதா அப்பல்லா நா நா சைக்கிள் நல்லா ஓட்டுவே எவ்ளோ சின்ன சந்து இருந்தாலு நாங்க பூந்து போயிடுவோ ஆனா அந்த இன்சிடென்ட்க் அப்பறோ சைக்கிள் ஆ குட்டிலா இல்லங்க நா ஹைட்டா தாங்க இருப்பே ஒள்ளியா இருப்பே லீனா இருப்பே
ஓகே ஓகே
லீனா இருப்பே அந்த கேப்ல ஓட்டிர்லான்ட்டு ஓட்டிட்டு வந்துட்டேங்க ஆ அங்க பைய என்னா பண்ணிட்டனா நம்மளோட சைக்கிள் கேரியர் பின்னாடி வருல்ல
ஆமா
அத தூக்கி இப்டி இது பண்ணிட்டா ஆக்சுவலா இது வந்து ட்ரன்ஸ்பர் இருக்கு இல்லயா லைட்டு கம்பம் வரு இல்லயா அதுல இருந்து ஒருத்தவரு வந்து து டி வி யஸ் பிஃப்டில பால் கேன் வருல்ல பெரிய கேன்
ஆமா
அத வச்சு சாச்சு நிறுத்திருந்காங்க அதுல எடுத்து அந்த பைய இது பண்ணிட்டா
அய்யயோ
வண்டி சாஞ்சு எல்லா பாலு கீழ ஊத்திகிச்சு அவர் அந்த டைமுக்கு ஒரு மாடுக்கு பால் கறந்துட்டு இருக்காரு எங்க பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்துல
ஆ
எங்க பெரியப்பா மட்டுதா இருந்தாரு எங்க பெரியம்மா இல்ல அ நா எடுத்துட்டு போனதே எங்க அம் அப்பா வந்து சைக்கிள் கட வச்சிருக்காரு சைக்கிள்லா ரிப்பேர் பண்ணுவாரு அது ரிப்பேர் பண்ணி வந்த சைக்கிள் வேற எங்க சைக்கிளும் கடையாது எடுத்துட்டு போயி ட்டு ஊத்திட்டு சாவி எடுத்துக்குட்டே ஏன் தறந்துருந்தன்னா பால் ஊத்திட்டேன்டு சாவி எடுத்து வன் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அவங்க
ம் ம்
அதனால பூட்டி சாவி எடுத்துட்டு போய் உள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டே இந்த மாதிரி வந்து பெரியப்பா பெரியப்பா இந்த மாதிரி நா வந்துட்டு அங்க வரம்போது வந்துட்டு அதுல பட்டு பால் கீழ ஊத்திக்கிச்சு அந்த பசங்க இது பண்ணிட்டு பால் கீழ ஊத்திக்கிச்சு ஏன்னா கேட்டாங்கன்னா நா இல்லன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒளிஞ்சுகிட்டே அவர் அது பால்லா கறந்து முடிச்சுட்டு வந்து எங்கங்க அந்த பொண்ணுன்னா உள்ளதாங்க இருக்குது சொல்லிட்டாரு போட்டு குடுத்துட்டாரு அப்புறோ அவங்க வெள்ல்ல வா நீ இன்னா அம்மா உஷாரா சாவி வந்து சைக்கிள் இருந்தன்னா சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவாங்க அங் அது ரிப்பேருக்கு வந்த சைக்கில் டடா டடா டடான்னு ஹேண்ட் ப்ரேக்கு ஆடுது
ம்
திரும்பி ஊருக் போயி உங்க அப்பா கிட்ட காஸ் கேட்டு வாங்கினு வா போ பால் காசு கேட்டு வாங்கின்னு வாங்க எவ்ளோ பால் ஊத்தனல்ல அதுக்கான காசு கேட்டு வாங்கிடுவானு சைக்கிளு ஓட் ட்டிக்கின்னு போயிட்டு அது கொஞ்சோ டிஸ்டன்ஸ் தா வந்து ஒரு அஞ்சு நிமிஷோ ஆகுன்னு வச்சுக்கோங்களே வேகமா போயிட்டு எங்கம்மா துணி தொவச்சிட்ருந்தாங்க அது மு ச்சி வாங்கி பதட்டமா போய் சொல்லுவோல்ல அந்த டைமுக்குல்லா
ஆமா
ப்புடி வந்துட்டு எங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்ற அம்மா அம்மா நா வந்து பால் வந்துட்டு இந்த மாரி ஊத்திடுச்சு அங்க அவரு வந்து காசு கேக்குறாரு அப்டின்ட்டு இதுவா சொல்லும் போது அங்க வந்து என்ன பெரிய அம் எ அம்மாவோட அம்மா இருக் ப்பாங்கல்ல அவுங்க பெரிய அக்கா இருக்காங்க வீட்ல அவுங்க மட்டுந்தா இருக்காங்க எங்க அம்மா துணி தொவச்சிட்ருக்கறத விட்டுட்டு இவ்ளோ நீட்டு குச்சி எடுத்துன்னு வருவாங்க என்ன அடிக்குரத்துக்கு
அய்யயோ ஓடிட்டீங்ளா
ஆ ஓடலா இல்லயே வழியிலே ரோட்லே நிக்க வச்சி சு செம்ம அடி என் கூட படிக்கிற பொண்ணு பாத்துருச்சு
ஓகே
அடி வாங்கறது உங்க அம்மா எது உங்க அம் மா எதுக்கு வந்துட்டு அவ்ளோ பெரிய குச்சு வெச்சு அடிச்சாங்க ஆனா அடிச்சு முடிக்கிற வரிக்குமே அந்த பொண்ணு நின்டுட்டு பாக்குதுங்க அவ்ளோ பெரிய குச்சி குட்டி ஆயிடுச்சி ஓ ஒடஞ்சுரோ அடிச்சு அடிச்சு ஒடச்சு அ எனக் ஒரே ஒரு ஷேமா போச்சு
ச்சேச்சோ
அப்றோ அவர் வந்துட்டு இப்ப எங்க அப்பாக்கு அவரு ஃப்ரெண்டு
ஓகே
அப்பையு தெரியு இருந்தாலு அத் து அவுங்களுடைய வியாபாரமு கூடல்ல
வெளியூர்ல இருக்காங்க நீங்க வந்து இங்க
ஆ ஆமாங்க
சேரி சேரி உங்களுக்கு அக்கா தம்பி தம்பி மட்டோ இருக்காங்க தம்பி தம்பி ஒய்ஃபு கூட இருக்காங்களோ உங்க கூட